இல்லாங்க
ஹலோ கேக்குதா ஆ கேக்குது
ஆ
இன்ன பண்றீங்க சும்மாதா நீங்க
தோ நாங்களு சும்மா தா உக்காந்துருக்கோ
ஹா
நைட்டு என்ன டிஃபனு
நைட்டு இட்லி சட்னி
இட்லி சட்னியுமா இங்க தோச மதிய வெச்சோ கொழம்பிருக்கு அப்டியே அதையே வெச்சுக்குலா அப்டின்ட்டு
அப்டியா
ஒரு நிமிஷோ இருங்க சவுண்ட் இல்லாம சவுண்ட் எங்க இருக்கு ஹலோ
ஆ
ஹெட்செட் யூஸ் பண்றீங்களா நீங்க
இல்ல இல்ல
சவுண்டு் கம்மியா இருக்கேன்னு கேட்டே உங்க உங்க சவுண்டு கம்மியா இருக்கு
பேசற்தே அவ்ளோதா
அ ஆ இல்ல இல்ல இப்ப நல்லா கேக்கு ஃபோன அப்ப கரெக்ட்டா வைங்க
ஆ
ஃபோன் ஸ்பீக்கர்ட்ட வெச்சா கரெக்டா வந்துரு ஆ இப்பதா கரெக்டா இருக்கு
ஆ
அப்புறோ
என்னா பண்றீங்க
இதோ பிள்ளைங்கல்லா வெளாண்டுட்டு இருக்கு
அப்டியா
ஆமா தோச தானே பொறுமையா ஊத்தி சாப்ட்டுக்கலா அப்டின்ட்டு
தோசயா
ப்ரோகிராம் பாக்கணு ஆமா அது வேற இருக்கு இன்னைக்கு குக்கு வித் கோமாளி குக்கு வித் கோமாளி தா ம் ம்
இப்போ போரா இருக்குல அது
போரா இருக்குன்னா கரெக்ட்டான ஆங்கர கொண்டு வரணு திருப்பி திருப்பி போட்டு போட்டு மாத்துறாங்க ஒரே மாதிரி இது வைக்கணுல கோமாளிஸ திடீர் திடீர்னு மாத்துறாங்க
இப்போல்லா புடிக்கவே மாட்டேந்து அத பாக்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல
அது அந்த ப வெங்கடேஷ் பட் இருந்தாருல அது வரைக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறோ கொஞ்சோ இப்ப புது புது ஜட்ஜப் போட்டு ஒரு மாதிரி தா ரோ ஜாலா வரா அதெல்லா வரவு ஒரு மாரியா இருக்கு ரோஜால்லா வராமா இருந்து ச்சனா நல்லா இருந்துருக்கூ ஜட்ஜ்லா ஒன்னு ஸ்ரிக்ட்டா இல்ல அதுல
அதாவது காமெடி ஷோனா முழுக்க முழுக்க அதுல கொஞ்சோ காமெடி இருந்தா ஓகே முழுக்க முழுக்க காமெடியிலயே கொண்டு போறாங்க ஜட்ஜு வரைக்கு காமெடி பண்றாங்க
அட்டா இப்பல்லா பாக்க புடிக்க மாட்டுது
நா என்னா செய்றது இந்த அந்த கோ புகழு குரேஷு சுனிதாலா இருக் இருக்கிறதுனால கொஞ்சம் பாக்குறது இந்த செலிபிரிட்டிஸ் ல்லா இப்ப புதுசு புதுசா வராங்கல்ல என்னா செஞ்சாலு எனக் கடைசியில அந்த டிஷ் என்ன டிஷ் செய்ய சொன்னாங்கன்னு பாக்கறதுக்கு நல்லா இருக்கு அவங்க அந்த ப்ரஷன்டேஷன் பண்ணும்போது ஆ
அந்த டேஸ்ட் இங்கிட்டு எத்துன் போவாங்கல்ல அப்போ வந்து பிஸ் பாத்தே
நீயா அதுக்கு வரும் போது அத பாத்துருவ எடைல இவுங்க பண்றதுல்லா நல்லாருக்கு காமெடியெலா புகழ்ழு குரேஷில்லா இருந்தா நல்லாருக்கு தொடர்ந்து வரமாட்டேங்கிறானுங்க புகழு குரேஷிலா அவுங்கெளுக்கலா வேற வேற அப்பாயின்மெண்ட் ட்டு வந்துறதுனால எடல எடல போய்றானுக
ஆ அதனாலதா இப்பல்லா பாக்கறதே கெடையாது
ஆ நா பாத்துருவே வீக்லி ட்வைஸ் தானே அப்டியே பாத்தறது
ஆ
ஆ பிரியங்கா ஓட இது வரும்ல இன்னோனு ஹாப்பி லைஃப் ஹாப்பி வைஃப் அது பாக்குறது அது நல்லா ஜாலியா புதுசா வந்திருக்குல்ல எங்க பொருளல்லா இருக்கு தள்ளி உட்றாதீங்க வெளில போய் விளாடுங்க ஓடுங்க
அத பாக்றது அந்த கேம் ஷோவ பாத்தாலு நம்ளுக் கொஞ்சோ டைம் பாஸ் ஆன மாரி இருக்கு ஒரு மாதிரியாதா இருக்கு
ஆ டைம் பாஸ் பண்றீங்ளா
அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம பாட்டுக்கு ஒர்க் பாட்டுக்கு ஒர்க் காதுல வாங்கிக்கிட்டே அப்ப அப்ப பாத்துக்கிட்டு
கண்ணு முழிக்கும் போது டிவியு முழிச்சுரு நம்ம தூங்கு போதா டி வி தூங்கு நம்ம எப்போல்லா தூங்குறோமோ அப்ப டி வியே தூங்கு
ம்
நம்ம முளிச்சோன டிவியு போட்டுறது
அது போலன்னா ஒரு மாதிரி இருக்கும் வீடே சைலன்ட்
ஆமா எம்ம வீட்ல வேற யாரு இல்லயா அப்ப நம்ம தனியா இருக்றதுக்கு அது ஒரு தொண மாரி அப்டியே ஓடிட்டேருக்கு நம்ம வேல பாக்கத கொஞ்சோ நல்லாருக்கு சில டைம் பாட்டு வச்சு வுட்டுறது இந்த மினி பஸ் சாங்குனு வந்துரும்ல
ஆம்மா
யூடியூப்ல போனா மினி பஸ் சாங்னு வந்துருமா இளையராஜா ஹிட்ஸு இப்டி வெச்சு வுட்டுறது எஸ் பி பி மோகன் ஹிட்ஸு இப்டி வச்சுட்றது வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு வேலய பா த்தமா கரெக்டாருக்கு நல்லாருக்கு அது மாரி கே
ஆ
அப்டின் கேப்பே
செரி ஓகே ஓகே பாட்டு கேட்னே வேல பண்ற
ஆமா அப்ப நம்ளுக்கு பாத்த அழுப்பே தெரியாது
ஆ
ரெண்டு பாட்டு தா ஓடுன மார்ருக்கு நம்ம வேலய முடிச்ச மார்ருக்கு
ம் ம்
ஏ பரவால்லயே ரெண்டு பாட்டு முடியதுக்குள்ள நம்ம வேலய முடிச்சுட்டோமே அப்டினு ஹ அப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்காது நம்ம பாடிக்கிட்டே அடுத்த அடுத்ததுல கான்சன்ட்ரேஷன்னு பண்றதுனால இந்தது இதாயிரு பாட்டு கேட்டுட்டேதா அழுப்பா ஆ
ஜாலியா பாட்டு கேட்னே வேல பண்ணிறீங்க
ஆமா அவ்ளதா
ஆ
அப்டியே பாத்துக்கிட்டே இது பண்ணிறது அப்றோ புதுசா எதாவ்துசீரிஸ் போட்டா அத பாக்குறது
ஆ என்னா சீரிஸ்லா பாப்பிங்க
இப்பையா இப்பதா ரெசாட் ஓடிட்ருக்கே செம்மயாருக்கு ரெசார்ட்டு
அப்டியா செரி செரி
தள்ளு தலைவாசல் விஜய் இருக்கான்ல்ல
ஆ
அவே தா அதுலருக்கா அ ரெசாட்டு தா ஓடிட்ருக்கு பாத்துட்ருக்கே
செரி ஓகே ஓகே
ஆ அது நல்லாருக்கு
ம்
அப்றோ வி விக்ரம் ஆன் டூட்டினு ஒண்ணு வரு அது நல்லா நல்ல க்ரைமாருக்கு
ம்
அது பாப்பே
நா லா ஃபுல்லா கொரியன்
ஆ அதுல்லா பாக்க மாட்டே கொரியன் அதெல்லா பாக்க மாட்டே சும்மா தமிழ்ல சாந்தது எதனே இதுவே கொஞ்சோ ஆந்திரா அந்த மாதிரிதாருக்கு அந்த விக்ரம் ஆன் டூட்டியே டப் பண்ணி வரு
ம்
தமிழ்ல அதுல யாருமே தமிழ் நடிகர் இருக்க மாட்டாங்க விக்ரம் ஆன் டூட்டில அதுனால திர்லிங்கா இருக்கற்னால அத பாப்பே எனக்கு திர்லிங் புடிக்கு அந்த கண்டுபுடிப்பாங்க ஒவ்வொரு கேஸா கண்டுபுடிப்பாங்க இது எதனால ஆச்சு அந்த பொண்ணு எங்க இந்த பொண்ணலா கடத்திட்டு போய்ருவானுவோ அந்த மார்ருக்கனால எனக்கு அது புடிக்கு த்ரில்லுனா பேய் படமுமே பாக்க மாட்டே பேய் பேசிட்ருக்கும்போதே கத்துனாலே பயப்புடுவே இந்த கொலய கண்டுபிடி ப்பாங்கல்ல அது புடிக்கு
அவ்யா
ஆ அப்டி பார்ப்பேன் பேய் படம் எல்லாரரும் இருந்தால் பகலையில பார்ப்பேன்
நான்ல்லாம் ஃபுல்லா ஹாரர் தான் பார்ப்பனே
அ ஐய்யய்ய எனக்கு பிடிக்காது புடிக்காது இல்ல பயமா இருக்கு பயப்படுவே அப்றோ அத நினச்சிக்கிட்டே இருப்பே
அடியா
அதனால ஹ
ம்
அதனால ஒரு மாரியா இருக்கு அதனால பாக்க மாட்ட எல்லாரு இருந்தா பாத்துட்டு விட்ருவ பகல்ல பாத்துட்டு நைட்ல பாத்தா அதே யாபகமா இருக்குமா
ம்
அதனால மேல பாக்க மாட்ட நைட்ல
ஆ
ம் ம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்க ஆட்றத பாப்பேங்கறீங்களா
ஆமா
அம்மாடி ஆ இப்ப கூட இப்ப கூட ஹாரர் மூவின்னு தான் சொன்னாங்க. டார்க் ஜெயின்ட்டு நா கூட பயமா இருக்கும் த்ரிலிங்கா இருக்கும்னு போய் பாத்தா அது சும்மா பிளாக் மேஜிக்கா இருந்துச்சு சேரி தப்பிச்சோண்டா அப்டின்னு பாத்துட்டு ஏதோ புது ஹீரோ போலருக்கு அதோட ஹீரோவும் ஹீரோவும் வந்திருந்தாரு ஃபஸ்ட் படம் போலிருக்கு அவரையும் பாத்துட்டு ஹேண்ட்ஷேக் குடுத்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டோம்
சேரி சேரி
உஹும்
ம்
ஒரு நிமிஷம் இருங்க
ஆ
கடவுல பாத்துட்டு வந்துட்டோம் அவர் அவர் அடையாளமே தெர்ல அதுல ஒரு மாரி இருக்காரு நேர்ல ஒரு மாரி இருக்காரு
எல்லாமே அப்டிதான
ஆமா அதுல ரொம்ப நல்லா பெரிய பெரிய ஆம்பள மாரி பெருசா இருக்காரு இங்க பாத்தா குட்டியோண்டா அப்டியே க்யூட்டா நிக்குறாரு ஏதோ பசங்க நி நிப்பானுங்கல்ல அந்த மாரி நிக்குறாரு ம் அது நல்லா பெரிய அத ஸ்கிரீன்னான அப்டி தெரியுதோ என்னமோ தெரில நமக்கு
ம்
இதுல பாக்கும் போது நேரா பாக்கும்போது அப்டியே அவர் பாட்டுக்கு நிக்குறாரு சாதாரணமா
அப்டியா அதான் எல்லாமே அப்டிதாஸ் ஸ்கிரீன்ல வந்து நறைய இது பண்ணுவாங்கள
ஆமா எங்க சித்தி கூட நயன்தாரா பாத்துருப்பாங்க போலிருக்கு ஒரு தடவ அப்ப அப்டிதான் சொன்னாங்க என்னாடி இவ்ளோ கட் திடீர்னு குட்டியோன்டு இருக்கு நயன்தாரா அப்டின்னு ஹைட்டு கம்மியா ரொம்ப கம்மியா ஆயிட்டு நயன்தாரா ஆமா ஹீல்ஸ் தான போட்டிருந்தாங்க பெரிய ஹீல்ஸா போட்டிருக்காடி அத்தனோன்டு குட்டியோண்டு இருக்காடி கட்டடினு டிவில பா அவ்ளோ பெரிய பிள்ளையா தெரியுறா இதுல க கையா இருக்கா அப்படின் சொல்லி சொன்னாங்க
ம்
அவுங்க நேரா பாத்துருப்பாங்க பாத்துட்டு வந்து சொல்றாங்க அந்த மாரி இது வரைக்கு அப்படி எந்த ஹீரோவயு பாத்ததில்ல
ஆ நேர்ல பாத்ததா
அதா அதா அதா சொல்லுவாங்கள நேர்ல பாக்கம்போது வேற வேற துல்லாம் பண்ணிருக்கே அவங்க மேக்கப் பண்ணிருக்கனால அப்டி இருக்கு வேற முகமாவு நேரா பாக்க வேற முகமாவு இருக்கு
ம்
புறம் நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
ஆ சும்மாதா
ஜாபா ஒர்க்கா வீட்ல இருக்கீங்களா
காலேஜ் காலேஜ் போறே காலேஜ் போறே காலேஜ்
காலேஜ் போறீங்களா சரி சரி சரி சரி
ம்
வயசு என்ன இந்தோ ஒரு நிமிஷ இருங்க
ஆ
ஆ ஆ ஆ காலேஜ்னா முடிச்சிருச்சீங்கள ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா
செகண்ட் இயர் படிக்குறாங்
செகண்ட் இயரா
ஆ
இன்ன எத்தனை வருஷ இருக்கு இன்ன ரெண்டு வருஷமா ஒரு வருஷமா
இன்னு ஒரு வருஷந்தா
என்ன படிக்கிறீங்களோ
நானா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்றே
சரி சா நல்ல குரூப்பா எடுத்திருக்கீங்க கஷ்டந்தா இருந்தா நல்ல குரூப் எடுத்திருக்கீங்க
கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் எத்துருக்கே
ஓகே ஓகே ஓகே நல்லது என் பையந்தா எடுக்க முடியல மார்க் கம்மியா இருக்குதனால அக்கௌண்ட்ஸ் எடுத்துட்டா மார்க்கு கம்மியா இருக்கிறதுக்கு காரண இருக்கு அவன் ஸ்கூல் போய் படிக்கல கரஸ்ல பண்றதுனால
ஆ சேரி ஏன் ஸ்கூலுக்கு போய் படிக்கல